ஆ சொல்லுங்க
ஆ சொல்னுங்க என்ன பண்றீங்க
என்னென்ன படம் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நானு கொஞ்சோ பாக்கலான்னு இருக்கு
பெத்தி சிறக்கடிக்க ஆசை சீரியல் பாக்குறேங்க நீங்க
நாலா கன்னடாங்க அந்த ப சீரியல் தா பாப்பே
ஆ கனடால நீங்க கனடாவா கர்நாடகாக்கு ஷிஃப்ட் ஆயிட்டிங்கா
ஷிஃப்ட்டு ஏங்க ஆக போறோ எல்லா லங் எ எல்லா லாங்குவேஜசு நம்ம கத்துக்ணுங்க அதுதாங்க
அ கர்நாட்கேர் என்ன ஷிப்ட் ஆவ போறீங்ளா
நா இல்லங்க அந்த ஐடியா எங்க பசங்களுக்கு வேல வந்துர்ச்சுங்களா அதுக்கப்றமா கர்நாட் கா ஷிஃப்ட் ஆகலான் இருக்கோங்க
பசங்களுக் வேல என்னது இங்க கர்நாட்காக்கு வந்து புது லாங்குவேஜ் கத்துட்டு இருக்கிங்க அங்க டேரெக்ட் இங்க வந்தா இங்க வேல கெடைக்கு கேளுங்க உங்ளுக் கூட
கெடைக்குங்க ஆனா எங்க வீட்ல ரெண்டு பேர் பெரியவுங்க இருக்காங்க அவங்களோட சேஃப்டி நாங்க தா பாத்துக்குணு எல்லாமே இருக்
ஆங்கள கூட இட்டுட்டு வந்துடுங்க இட்டுட்டு
இட்டுட்டு இல்ல கூட்டிட்டு
கூட்டிட்டு தா வந்துடுங்க
ம் அவுங்க வரமாட்டன்றாங்க
ஏ வரமாட்டுங்க பேஸ்னா தானே அங்க தெரியு
என்னவோங்க அவுங்க வரமாட்டே அப்டின்றாங்க
ம் வராது என்ன பண்றாங்க பசங்கலா இங்க இந்தா அவுங்க ரெண்டு பேர் அங்கருந்து ஊர்ல இந்து என்ன பண்றாங்க ம்
தெரிலங்க அவுங்க வரமாட்டே அப்டின்றாங்க எங்களால ஃபோர்ஸ் பண்ண முடியாது ஆ செரிங்க நம்ப வ வேற எதாது யூஸ்ஃபுல்லான விஷயத்த பத்தி பேசுவோ
ஆ பெங்ளூருக்கு வந்தா நீங்க நெறய ப் கத்துக்கலா
ம் கத்துக்லா பட்டு ஆ அலோ பண்ண மாட்டேன்றாங்க இங்க கொஞ்சோ வேல போயிட்ருக்கு அந்த ஒர்க் பண்ணிட்ருக்கோ ம் நீங்க சரி நீங்க அ ஸ்கூல் டேஸ்ல நீங்க பண்ண சேட்ட அதுங்கலா எதாது சொல்றீங்களா
என் சேட்டா லா சொன்னா எங்க அம்மா என் ஒதைப்பாங்கங்க
பரவால்லங்க ஒங்க அம்மா தானே ஒதைப்பாங்க நா இல்லல்ல
எங்க அம்மாதா ஒதைப்பாங்க அதா பயங்க
பரவால்ல ஷேர் பண்ணுங்க
ஆ ஏன் தம்பி ரொம்போ பண்ணுவாங்க கண்காணி போட்டுட்டு இருப்பா ஏ தம்பி இப்போ என் தம்பி சின்னப்பத்துலருந்து ஃபோனு சிஸ்ட்டோ அதலா குத்துருக்காங்க அவனுக்கு ஃபுல் நாலேட் இருக்கு ஃபோனு சிஸ்ட்டோ இதெல்லா நெக்ஸ்ட் ஜன நெக்ஸ்ட்டு ம் ஏன் இல்லங்க
ம்
எனக்கு சிஷ்டம் ஃபோனு இதெல்லா நா இப் இப்பதா தெரிஞ்சுட்டு இருக்கேங்க அல்லா ம் அவ சின்னப்பவே கண் கண்ணாடி போட்டுட்டாங்க
ம் இப்பத்துல எல்லா எல்லாருக்கு ஃபுட் எஃபெக்ட் ஆகுதுங்க அதனால கண்ணாடி கண்டிப்பா போட்றாங்க அது வய்ச பத்தியெல்லா கெடையாதுங்க சின்ன வய்சுல பொறந்த ஒடனவே கண்ணு தெரியாம போறது இன் இந்த மாரி பிரச்சனைகள்லா நறயா வருது அதுக்கு தா சொல்றது நல்ல சாப்பாடு சாப்புட்ணு அப்டின் சொல்லி
நல்லா சாப்புட்றங்க எங்க அப்பா ஃபுட்டே வைக்க மாட்டேங்குங்க
உங்க அப்பா கூட உங்குளுக்கு என்ன உங்க அம்மா தான சமைக்கறாங்க
எங்கம்மா ப எங்கம்மா ஒ சமைக்கவே மாட்டாங்கங்க எங்கம்மா எங்கியோ இருக்காங்க நா எங்கியோ இங்க பெங்ளூர்ல வந்து செட்லு ஆவு சொல்றாங்க அவுங்க வரமாட்டேன்றாங்க
அ நீங்கதா ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணு
நான் ஃபோர்ஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் அவுங்குளுக்கு இருக்கணுங்கலங்க நா ஃபோர்ஸ் பண்ணிட்டுதா இருக்கங்க வந்து வந்து போறதில்லே எப் பர்மனெண்ட்டா இருக் சொல்றங்கே
ஆமா ஆனா அங்க இருக்கற பைனான்சியல் எல்லாந் தன் தாங்கிக்கிணு இல்ல ரெண்ட்டு கட்டணு கரண்ட் பில்லு கட்டணு ரெண்டெல்லா எவ்ளோங்க ரெ இருவத்தஞ்சாயிரோ ரெண்ட்டே
அ ரெண்ட்டு கட்லாங்க அதுல என்ன இருக்குங்க வே இருக்கற ஆறுப் பேரு ஒரு ஒரு வேலப் போனாலு செட்டுங்க லைஃபு
ஆறு பேரு யார் இருக்காங்
அ அம்மா அப்பா தாத்தா ஆயா தம்பி அண்ணா மூ நா அஞ்சு ஆறு பேரு இல்லியா
உங்க ஆயா தாத்தாவக் கூட வேலைக்கு அனுப்பிட்டு இங்க இந்த வயசுல சம்பாதிக்கணுமா
நானு இந்த வயசுல வேலைக்கு போயி சம்பாதிக்கணுன் சொல்லலங்க
ம்
நாங்கள வீட்ல சா காலியா இருக்கத்துக் கர்ணோ அவுங்கும் மூடு விங்ஸ்க்கு பார்க்கு இப்டி போயிட்டு எறங்னா ஆங்க என்னென்ன ஆங்குள்க்கு இருக்கு என்னங்க வீட்ல இருந்து நம்போ என்னென்னப் பண்ணா நல்லா இருக்கு
ம்
அன்ற தாட்டு வரு இல்ல
உங்குளுக்கு எதாவ்து கை வேல எதாவ்து வருமா
என்க்கு கை வேல ஒன்னியு வராதுங்க
ம்
ம் நானே சர்ச்சிங்கிள்தா இருக்கே க்கேங்க ஜாப் சர்ச்சிங்ள என் லைஃபே எனுக் புரியாது இருக்குங்க நா ஒருத்தர கிளாஸ் புடுங்கறமா சுச்சுவேஷன்ல இல்லங்க நா யார்க்கும் புடுங்க மாட்டேங் கூட ஃபர்ஸ் பால்
யா அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணகூடாது
வாட்டுங்க இன் மை கெரியர் இஸ் நாட் கோயிங் குட்
நா உங்கத்தா தமிழ்ல தாங்க பேச்ணு இங்கிலீஷ்லலாம் பேசக்கூடாது
ஆமாங்க இதுல இங்கிலீஷ் பேசக்கூடாதா
ஆமா இங்லீஷ்ல பேசக்கூடாது பேட் வேர்ட்ஸ் பேசக்கூடாது
பேட் வேர்ட்ஸ் நா இப்ப ஒன்னியும் பேச்லியே ஐம் ஐம் டெல்லிங் நேனு ஆ அதி ஆ தமிழ் இல்லங்க ஆமா நானு கெட்ட வார்த்த ஒன்னியும் பேசலங்க நானே ஒருத்தருக்கு சொல்றமா சுச் ச்சுவேஷன்ல இல்ல நா எப்டி சொல்லுவேந்தாணுங்க நா சொன்னே
ம் ஆமா அதுதா சொல்றது அந்த மாரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது
நே நா என்ன சொன்னங்க ஜஸ்ட்டு நானே ஒருத்தருக்கு சலா குடுக்கற ரேஞ்ச்சில இல்ல நார்மலாச் சொன்னங்க
ம் ம்
ஆ நல்லா படிச்சவுங்கோ இருந்தா சொல்லுங்க
ஸ்கூல் டேஸ பத்தி சொல்ல சொன்னாங்க நீங்க எங்கெங்யோ போறீங்க
ஸ்கூல் டேஸ் என்ன இருக்குங்க ஸ்கூல் டேஸ் நா திருப்பத்தில படிச்சே சிக்ஸ்த்துலேருந்து டென்த் செவன்த்துலந்து டென்த் வரைக்கு ஹாஸ்டலு இன்டர் செகண்டு இயர் வரைக்கு ஹாஸ்டலு
அதுக்கப்புமா ஏ வீட்டுக்கு போயிட்டீங்க
வீட்லனு அல்லா ஒண்ணுதா எங்க படிச்சாலு ஒண்னு அந்த டிகிரில வீட்டுக்கு போயிட்டங்க ம்
இன்ஜினியரிங் படிக்க வேண்டியதுதான நீங்க
இன்ஜினியரிங்கு சொன்னங்க எங்க வீட்ல படிக்க வைக்கலங்க
அ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துதா
ஆ இருந்துதுங்க எங்க வீட்ல எனக்கு பை பி சியே இன்ட்ரெஸ்ட் இருந்துதுங்க எங்க வீட்ல அ ஆல்ரெடி
நீங்க இன்டர்ல்லே ரெண்டு வாட்டி ஃபெயில் அப்டின்னு சொன்னாங்க
இன்டர்ல நா ஒன்னு ஃபெயில் ஆயில்லங்க அது டேரக்ட்டா அது ஃபெயிலு பாஸ் அதெல்லா தெரியு பாத்துக்கலாங்க நானு நா பாஸ் ஆய்ட்டே போனங்க கெரியர் போனா பெருசா போனுங்க சின்னதா இருக்கூடாது
ம் ம்
அதா எ டார்கெட்டுங்க இப்ப இங்க பாத்தா எல்லா சின் சின் சின்னதா பண்ணிங்கிறாங்க பெரிய பெரிய படிப்புல்லா படிஷ்ட்டு சின்ன சின்ன வேலைங் பண்ணிங்குறாகனுங்க அதா எனக் புடிக்மாட்டுன்து
ஏதோ ஒரு வேல
பாருங்க நீங் கூட ஏதோ ஒரு வேல சொல்றீங்க அங்க சும்மா சும்மா இல்லங்க டென்த் கிளாஸ் பக்கத்துல ஒக்கான்னு இருக்காங்க ஒரு எம் பி ஏ ஸ்டூடெண்ட்டு இங்க நார்மலா டென்த்து கிளாஸ் படிகிறவ மேலகீறா இ நல்லா ப கீயேகிறா ரெண்டு பேருக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குங்க எப்பானாலு படிச்சவ மேல இருக்ணு இங்க படிச்சவ கீயகிறா
அறிவு இருக்கணு படிச்சா மட்டும் போதாது எல்லாருக்குமே அறிவு இருக் கனுங்க அத அந்தவுட அந்த ஒரு டாக் டிஸ் தெரியணுங்க மத்தவுங்களோட எப்புடி அவுங்க ட்ட எப்டி பேசணு எப்புடி எப்புடின்றது மத்தவுங்கள் நம்ப வேல செய்றது கிடையாதுங்க மத்தவுங்ககிட்ட வா வேல வாங்கற து இருக்கணு அந்த தன்மையு இருந்தா மட்டுந்தா நம்மளோட வாழ்க்கைல நம்ம முன்னேறத்துக்கு மொதுல் படி அதுதா நாம மட்டு நாம் என்மோ நம்ம வேல என்மோன்னு இருக்கர்து கடையாது நம்ம முன்னேரத்துக்கு நம்ப மற நம்போ கீழயு ஒரு நாலு பேர வேல வாங்குற மாரி ஒரு ஒரு நெலமையிலையு நம்ம இருக்கணு
அவுங்களு மேல்க்கு வர்ற மாரி பாக்கணுங்க இங்க ரொம்ப நீங்க பெங்ளூரு வந்து இல்லன் அப்போ ஏமாத்தோவுங்க நறைய பேர் இருப்பாங்க
என்னவோங்க நா இந்த வாட்டி வந்தன்னா மொத்தமா பாக்கறங்க
என்ன பாக்குறீங்க
என்னன்னா என்ன வேல இருக்கு எனக்கு தகுந்த வேல என்ன இருக்கு அப்புடின்னு எனக்கு மாசத்துக்கு இருவத்தஞ்சாயிரோ இருவது தஞ்சாயிரோ மாசத்துக்கு எனக்கு வருது அப்டின்னா மட்டுந்தா நா வந்து வேலைல ஜாயின் பண்ணுவ
பாருங்க ஒரு டென்த்து கிளாஸ் ஒரு டென்த் கிளாஸ் ஆனா நீங்ளே இவ்ளோ பேசிட்டு இருக்கீங்கோ ஒரு எம் பி ஏ கிராஜுவேட் எவ்ளோ பேசணு சொல்லுங்க நீங்களே
ஆமா ஆமா
ஆ ஒரு டென்த்து கிளாஸ் ஆவுன நீங்களே இருவத்தஞ்சாயிரோ வந்தா தா பெங்ளூரு வருவேன் நின்னுட்டு இருக்கீங்க இங்க இங்க ஒண்ணுமே இல்லாத ஒருத்தே எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணி அவெ சுச்சுவேஷன் என்ன சொல்லுவீங்க ரொம்ப கஷ்
பண்ணணுங்க ஒடனேல்லா ஒன்யு கெடைக்காது வெயிட் பண்ணி தா வரணு
ம் வெயிட் பண்ணனுனா இங்க ஏஜ் தா ஆகிட்ருக்குங்க பையே ஏஜ்ஜு தா போயிட்டிருக்கு
இங்க எல்லாமு நீங்களே சொன்னா என்ன பண்ண முடியு
இல்லங்க நார்மலா இது நா நானா சொல்லல வெளிய வெளியோ எப்டி இருக்குன்னு எனக்கு தெரியுதுங்க கஷ்டொ
ம்
ஈஸியா ஒண்ணு கெடைக்காது கஷ்டப்பட்டாதா இங்க நெறைய பேரு நா இருக்கே நா இருக்கேன்றாங்க லாஸ்ட் அவங்க இருக்கவே மாட்டாங்க
ம் ம்
ம்
யாரயு நம்பியோ யாரயு சார்ந்தோ நம்ம இல்ல
ஆமா
நம்ம கைல ஒரு சர்டிஃபிகேட் நம்மளுக்கான ஏத்த ஒரு வேல
அதுதாங்க டை பண்ணிட் இருக்கே ம்
தெரி ஒங்கள நீங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்சா இருக்கும்போது என்ன பண்ண பண்ணுவீங்க
நா டான்ஸ் போடுவங்க மெண்டல் ஸ்ட்ரஸ்சா இருந்தா
ம் அது அது ஒரு ரிலாக்சேஷனா
ஆமாங்க
ம் ம்
அ
பார்க்கு போறதோ இல்ல பசங்க கிட்ட பேசுறதோ
நீங்கங்க நாய் நானு எதோ ஒன்னு பண்றங்க நீங்க
ம் நா நல்லா எழுதுவே நா கவிதை எழு துவே இந்த மாரி கவிதை எழுது பாட்டு கேட்டு சினிமா பாத்துன்னு வெப் சீரிஸ் பாத்துன்னு நா வீட்ல சமையல் பண்ணினு
ஆ
ம் எல்லா முடுச்சுட்டு இப்ப மறுபடியு இப்ப போணு டிஃபன் செய்யணு சமையல் முடுச்சுட்டனா ஒரு
ஆமா நீங்க எப்பயோ பெங்களூர் வர்றேன் அப்டி கௌனு
நெக்ஸ்ட்டு வீக்
நெக்ஸ்ட்டு வீக் வர்றப்போ அரிசி செ தில்பேக்கு மறந்து போடாதுங்க வெஜிடேபிள்ஸ் இதெல்லா
கண்டிப்பா எடுத்துட்டு வரோ
செட்டில் பேட் மெயின் ஷெட்டில் பேட் காக்ஸ்
சேரி சேரி காக்ஸ் எங்க இருக்கு
அங்க இருக்குங்க வீட்ல டோர் டோரு
டோரு இல்ல ஷெட்டில் பேட் ரெண்டு இருக்குது டோரு இது காக்ஸு
அப் அப்பா ரூ ஃபாதர் ரூம்ல அங்க உள்ள இது ஷூஸ் எல்லா இருக்குமே அங்க இருக்குங்க செட்டில் காக்ஸ்
சரிங்க நா கண்டிப்பா எடுத்துட்டு வரே ரொம்ப நன்றிங்க
ஹா ஓகே இருக்கலாங்க பாய்ங்க ஹலோ